சார் வணக்கோ சார்
ஆ வணக்கங்க என்ன பண் நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே சார் உங்க குடும்பத்துல எல்லாரு எப்டி இருக்காங்க ஆ நல்லா இருக்காங்க சார் சாப்ட்டாச்சா ஆ சாப்ட்டோ சார் என்ன செஞ்சீங்க
இன்னைக்கு எதுவு இல்லேங்க வீட்ல எல்லாரு ஊருக் போய்ட் ட்டாங்க ங்க ஸ்பெஷலா எது இல்லைங்க பருப்பு சாப்பாடு தா செஞ்சிருக்காங்க
ஓகே ஓகே அது கெடைக்கிற்தே பெரிய விஷ்யோ ஆமா இங்க எறா தொக்கு மீன் ஃரை
ஓ அப்ப அங்கதா ஸ்பெஷலுங்க
ஆமா நாங்க ஒரு த்ரீ டேஸாவே அந்த அளவுக்கு நான்வெஜ் எதுவு சாப்புல்ல இன்னிக்குதா வந்திருக்கோ வீட்டுக்கு அதனால இன்னிக்கு வாங்கி செஞ்சோ ம்
போளிங்களா
ஆ போனோ சார் எங்க ஏரியாலயே ஒரு போட்டிங் போட்ருந்தாங்க
ஓகேங்க
அதுக்கு வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா போயிடுவோ அப்றோ கொடைக்கானல் போய்ட்டு வந்தோ
ஓகே ஓகேங்க
இந்த வருஷத்துக்கு ஒரு முற பேமிலியோட ஒரு வண்டி
ஓ சம்மர் ஹாலிடேஸ்
ஆமா சார் எல்லாருக்கு எப்ப லீவ் கெடைக்குதுன் பாத்தா அந்த மாதிரி டைம்ல எல்லாரு குடும்பத்தோட கோவிலுக்கு போயிட்டு எதாவது ஒரு நைட்டு தங்கிட்டு அப்டே எங்யாவ்து ஒரு டூரிஸ் பிலேஸ் மாரி எதாவ்து பன்னு பாத்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துருவோ ஒரு ஒருவ் ஒரு வாரோ
ஓகேங்க உங்ளுக்கு இப்ப ஒர்க் எல்லா முடிஞ்சுங்ளா கம்ப்ளீட் ஆயிருச்சுங்ளா
இன்னு இல்ல சார்
ஓ ஓக்
ம் ம் இன்னு இருக்கு நறைய உங்குளுக் முடிஞ்சிருச் தா
இல்லைங்க இனிமேல்தா எனக் ஸ்டாட் ஆகுங்க
ஆஹ் சரி ஐயோ சரியான வெயில் சார் உங்க ஊர்ல
இங்க கிளைமேட் பரவால்லைங்க மழை வர
பரவால்லியா
ஆஹ் பரவால்லைங்க
ஆஹ் இங்க சர் ரியான வெயில் சர் ம் திங்க கெழமைலருந்து இப்ப வரைக்கு சரியான வெயிலு
அஹ் இந்த ஒரு ஒன் வீக்கா தாங்க இங்க பரவால்ல மழ வர்ற மாரிதா க்ளைமேட் ல்ல நல்லாதாருக்கு
ஆனா புதன் கெழம மட்டு மாலை கொஞ்சோ மழ வந்துச்சி அதோ ட அவ்ளதா அதோட வர்ல அதோட வெயில் த ரொம்ப சுட்டெரிக்குது இருக்க முடில ரொம்ப கஷ்டமாருக்கு கொழந்தைங்களுக்குலா வேர்கூர் வந்து நம்ம என்னதா பாத்து பாத்து ஆஹ் மோ தயிருனு இப்பிடியா குடுத்தா கூட சமாளிக்க முடில
ஜூன் ஜூலை வரைக்குமே அப்டிதா இருக்க போது
ஆமா சர் இது எப்ப சரியாகி நல்ல ந நா எப்டி சொல்றது நல்ல கிளைமெட்டோட எப்ப ஸ்டாட் ஆகுமோ தெரில
அப்றோ உங்களுடையப் பொழுதுபோக்கல்லா என்ன
நீங்க பேசுறது கொஞ்சோ பிரேக்காயீ பிரேக்காய் கேக்குது சார்
சரியாய்
எடிட்டிங் பண்ணனு கேக்குதுங்ளா
ஆ கேக்கல சார் பிரேக்காய் பிரேக்காய் கேக்குது சார்
இப்ப கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுங் சார்
ஆ ஆ ஃப்ரி டைம்லா எடிட்டிங் பண்ணுவே
வீடியோஸ் எடிட்டிங் பண்ணுவீங்ளா ஆ செரி செரிஸ்ஸூ அப்டிங்களா ஐ டி சார்
இ டி இந்த எம் என் மியூசிக் சென்டர்னு ஓபன் பண்ணிர்
ஓகே ஓகே சார் நெறைய வீடியோஸ் பண்ணிருக்கீங்ளா
இல்ல இப்ப ஸ்டார்ட் பண்ணி இப்ப டூ த்ரீ வீக்ஸ் தா ஆகுது அதுக்கு முன்னாடி எம் என் ஆ எம் என் ஏ ஏ ஈ ஏ ஆமா எம் என் ஏ ன் சொல்லி ஒரு சேனல் வச் இருந்தங்க ஆ அதுல அதுலதான் அதிகமா ஓ வீடியோஸ் போட்ருந்தோ
ஆ ஆ
அது மேனன்டீஸ்ஸூ இல்லாத சேனல்க்கா
ஃபிரேண்ட்ஸ்ஸோட சேந்து பண்றீங்ளா இல்ல நீங்க மட்டூ தனியா பண்றீங்ளா சார் ஆ ஆ செரி செரி சார் ஆ ஓகே சார்
அதா எடிட் பண்றது இங்க பேஸ்புக்கு யூடியூப்பு இந்த மாரி வீடியோஸ் அப்லோட் பண்ட்ருக்கோ ஆ இன்ஸ்டால
ஆ வீடியோஸ்னா எந்த மாரியான வீட் வீடியோஸ் போட்றீங்ளா சார் கிராமத்துல இருக்கா மாரி போட்றீங்ளா இல்லன்னா வில்லேஜ்ல இருக்கா மாரி போட்றீங்ளா ஆ ஆ அந்த மாரி உம் உம் உம்
எம் என் மியூசிக் சென்டர்ங்கிறது ஒரு சாங் நாங்களா ஓனா லிரிக்ஸ் எல்லா எழுதி கிரியேட் பண்ணி அத வச்சு ஒரு சாங்கு எடுத் து அப்றோ ஃபோட்டோஸ்ஸு சாங்ஸ் தகுந்த மாரி ஃபோட்டோஸ் வீடியோஸ்ல்லா மெர்ஷ் பண்ணி அப்றோ அத எடிட் பண்ணி அப்லோ லோ அப்லோட் பண்றது
ஆ ஆ
ஆ அதுக்கு முன்னாடி அந்த பேபிஸ்ல்லா ஆ பேசுற மாரி அந்த ஏ ஐ ல பாத்திருப்பீங்கனு நெனைக்கறே
ஆமா ஆமா
ஆஹ் அதாங்க அந்த மாதிரியா வீடியோஸ் போட்டிருந்தோம்
ஆஹ்
ஆஹ் அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தோம் இப்பதான் புது சேஞ்ச் பண்ணியிருக்கோம்
ஆஹ் ஓக்கே உங்களுடைய வீடியோ பாத்து ஏதாவது கத்துக்கற மாதிரி ஏதாவது போடுங்க சார்
கத்துக்கற மாரிங்களா
ஆமா சார் இப்போ உங்கலோய இப்ப சேமிப்பு பத்திலா போடுறாங்க சேமிப் பு ஃபியூச்சர்ல எப்படி இருக்கணு அப்டின்ற பத்திலா அந்த மாரிலா எதாது போட்டிங்னா ஆ அதுதா கேக்குறே ஃபியூச்சர்ல இப்ப நம்ம இப்ப இருக்க நெலமைக்கு நமக்கு இருக்க காசு ஓகே ஃபியூ ஃப்யூச்சர்ல நமக்கு தேவப்படுல்ல ஆ அந்த மாரி லா கொஞ்சோ போடுங்க உங்க வீடியோல ஏதாது பாத்து நாங்க ஏதாது கத்துக்குறா மாரி கொஞ்சோ போடுங்க
ஓகே ஓகேங்க
ஆ ஓகே சார் என்னோட பொழுதுபோக்கு வந்து நா வந் ந்து தையல் தொழில் பண்ணிட்ருக்க சார் என்னோட ஃபுல் இதுவு அதுதா லேடிஸ் சம்ம்பந்தப்பட்டது எல்லாமே தைப்பே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக் க் அதுல சின்னதுல இருந்தே அதனால நா அந்த தொழில்தா சார் பாத்துட்ரு க்க
இப்ப நீங்க எப்டி இன்ஸ்டால அந்த மாரி வீடியோஸ்ல்லா போடுவீங்களா இல்ல சும்மா
ஓபனா சொல்லணுன்னா எனக்கு மொபைல் யூஸ் பண்றதே சுத்தமா புடிக்காது சார் இப்ப பாப்பா ஆமா பா ப்பா போறக்கறதுக்கு முன்னாடி வரிக்குமே நானு ஃபோன்ஸ் லா அவ்ளோவா யூஸ் பண்ண மாட்டே வர ஃபோன் பேசுவ யாருக்கோ டைம் எடுத் த்து கால் பண்ணி பேச மாட்ட செய்ய மாட்ட ஆனா அதுக்கப்புறம் பாப்பா பொறந்ததுக் கப் அப்றோ இந்த பொம்ம வைக்கிறது இத வச்சாதா சாப்டுவேண்றது அத வச்சாதா சாப்டுவேண்றது அதுல பாக்குற போது வர்றது ஏதாவது ஒண்ணு ரெண்டு பாப்பே அந்த மாரி தா சார் அவ பாக்கும் போது கொஞ்சோ பாக்கறது அந்த மரி டைம்ல தா யூஸ் பண்ணுவே
ப்போ பாப்பாக்காக தா நீங்க ஃபோன் யூஸ் பண்ற காரண்
ஆமா ஆமா சார் இல்லன்னா நானு ஃபோன் யூஸ் பண்ண மாட்டே எனக் க்கு என்னுடைய வீட்டு வேல என்னுடைய தையல் வேலையே எனக்கு செரியா இருக்கு
ஆஹ் சேர் சரிங்
இதாலதான் நானு இப்ப இவரு பின்னாடி ஓடுறதுக்காக அவர் ஓடிக்கிட்டே இருப்பாரு அவர் டையடாவ மாட் டர் நா டயர்ட் ஆயிடுவேன் அதனால அத நிப்பாற்றதுக் க்காக எதுக்காதுவானா வீடியோ வைப்பேன் நடுல கொஞ்ச நேரம் இப்ப வெயிலா இருக்கு வெளியில ஓடிக்கிட்டே சாப்பாடு வுட்டு முடியாது டயாடாயிடும் அதனால அந்த டைம்ல புடிச்சு உக்கார வைக்கணும்றதுக்கு அதுக்காக ஒரு ரெண்டு வீடியோ வைப்பேன் அது கிட் கடகடன்னு சாப்பாடு ஊட்டணும் அது ஒரு அரை மணி நேரம் பாப்பான்
ஓகேங்க இப்ப எங்க வீட்டுல இருந்துட்டே நீங்க டெய்லரிங் பண்ற மாதிரியா
ஆமா சார் நான் ஃபஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட் மாதிரி சின்னதா வச்சிருந்தோம் அம்மா வீட்டுல இருக்கும்போது அப்ப வந்து அந்த கண்ட்ரிக்ட் வந்து மூடிட்டாங்க அந்த மாதிரி ஏதாவது கடைச்சா கூட நல்லாதான் இருக்கும் ஓ அப்படின்னு தேடிட்டு இருக்கோம் ஆனா இன்ன வரைக்கும் கிடைக்கல
ஓகே ஓகேங்க
ஆ் ஃபேமிலியே டெய்லர் சார் அம்மா சித்தி பெரிமா லேடிஸ் எல்லாரும் எல்லாமே டெய்லர் அக்கா தங்க சிங்க எல்லாருக்குமே அதுல இன்ட்ரெஸ்ட் வீட்டலருந்தே மிஷின் இருந்துச்சு அது எங்க டிரஸ்ஸே நாங்க சைடு புடிக்க தைக்க தைக்க அது அப்படியே அப்படியே பழகி வந்து இன்னைக்கு நாங்க எங்களுக்கு அது பிசினஸாவே ஆயிடுச்ச எல்லாருமே எங்க ஃபேமிலில இல்ல சார் சென்னை
ஓகே ஓகே
ம் எங்க ஃபேம்லில எல்லாருக்குமே அவுங்கவுங்களுக்கு அவங்க எங்க அப் எங்க அம்மா டெய்லர் அவங்க அப்டி ஒரு பிஸ்னஸ் பண்றாங்க எங்க அக்காவு டெய்லர் அவங்களு அப்டியே ஒரு பிசினஸ் தா அந்த மாரி
பரவால்லைங்க பேமிலி சேந்து பிசினஸ் பண்ட்ருக்கீங்க.
ஆமா சார் டெய்லர் கெடைக்கிற துணிய தச்சிட்டு நம்ம துணியு வெளியில தை க்க வேணா நம்மளே தை ச்சுக்கலா அதுக்காக தா எங்க அம்மா ஃபர்ஸ்ட் மிஸ் ஆமா சார் ஆமா சார் வீட்டுல இருந்தே டெய்லரிங் தா
ஆஹ் அந்த மாதிரி பண்ணும் போது நீங்க உங்க பிசினனஸ் டெவலப் பண்றதுக்கு வீடியோ எடுத்து அத கொஞ்சோ லைட்டா எடிட் பண்ணி இன்ஸ்டா அந்த மாரி போஸ்ட் பண்ணீங்கன்னா அத பாத்து உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வர்லால்ல
அக்கா பண்றாங்க அந்த மாரி ஏனா அக்காக்கு வந்து காலேஜ் படிக்கிற வயசுல பாப்பா இருக்கா அதனால அவ பண் அவங்க பண்றாங்க என்னால ஃபோன்ல அந்த இது பண்ண முடியல சார் இவ் எப்டி சொல்றது ஏதாது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கமா திடீர்னு இவங்க அழுவுறாங்க கூப்பிடுறாங்க கொல்றாங்கன்னா அதுல இன்ட்ரஸ்ட் போ மாட்டிங்குது. நம்ம நம்மளுடைய வேலைய விட் ட்டு அதுல உக்காஞ்சி பாத்து செஞ்சாதா நம்மளுக்கு அதுல இன்டரஸ்ட் வரு நம்ம சும்மா ஒரு ஃபோன் பாத்துட்டே இரு ப்போ திடீர்னு அழுவாங்க கூப்புடுவாங்க வெறுப்பாயி அந்த ஃபோன வச்சிட்டு போயிட்டே இருக்கோமா அதனால இன்னு அதுல இன்ட்ரஸ்ட் வர்ல இவங்க ஸ்கூலுக்கு போயி அதுக்கப்புறமேட்டு தா அதெல்லா பண்ணணு உம் ஆனா அக்கா போட்றாங்க இன்ஸ்டால. வீடியோஸ்லா
ஆஹ் அவுங்களுக்கு எப்படிங்க ரீச் இருக்குங்களா.
புரியல சார்.
அவங்களுக்கு எப்புடி கஸ்டமர்ஸ் எல்லா இன்ஸ்டா மூலியமா வர்றாங்களான் கேட்டங்
இல்ல சார் அவங்களுக்கு அதாது அந்த அளவுக்கு போட மாட்டாங்க ஏ அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டா ஒரு மத்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைபர் குடுத்து அப்படில்லா எதுவுமே பண்ண மாட்டாங்க அவங்க வீடியோ போடுறதோட சரி. அவுங்ளுக்கு அந்த அளவுக்கு ஃபோன்ல இது ஈடுபாடு கெடையாது சார்
ஓகே ஓகேங்க சேரி அதா உங்க உங்க பிஸ்னஸ் கொஞ்ச டெவலப் பண்றக் கு இந்த மாரி ஏதாது நீங்க சோசியல் மீடியால எ இன்ஸ்டா ப பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் கெடைக்கு இல்லங்க
அதுதா சார் பண்ணனு சார் இனிமேல் அவங்க எல்லாத்துக்குமே என்னதா எதிர்பாப்பாங்க நா தா கொஞ்ச டேலண்டா இருப்ப எங்க வீட்ல அதனால அவங்க எது பண்ணாலு இது பண்லாமா அது பண்லாமா என்னதா கேப்பாங்க செய்வாங்க நா எ துலயு இன்னு இன்வால்வ் ஆகல இவரு சின்ன பிள்ளையா இருக்கதுனால நா எதுல எதுலயு இன்வால்வ் ஆகல இவர ஸ்கூல் சேத்துட்டு தா அதுக்கான ஸ்டெப்ப எடுத்து வெக்கணுன்ற ஒரு ஐடியால இருக்கோ
ஓக்கே ஓக்கேங்க
ஓக் கே சார் உங்களோட பேசுனதுக்கு மிக்க நன்றி சார் ஆ ஓக்கே சார் நன்றி சார்